ஹலோ அ கேக்குதா கேக்குதா ப்ரோ ப்ரோ நான் என்னா பண்ணலானு ஐடியால இருக்கறன்னா இப்போ காலேஜ் எம் பி ஏ கரஸ்ல போட்டு அப்றோ டேலி இதெல்லாம் நல்லா நல்லா ட்ரெய்னிங் பண்ணிகின்னு அப்றம் ஃபினான்ஸியல் டேட்டா கத்துக்கின்னு முடிய போலானு இருக்கேன் உள்ள
உம் என்னது ஓகேவா நீங்க அது பண்றதுனா பண்ணுங்க ஒன்னும் ப்ராப்ளம் இருந்தா எது பண்ணலாம் உங்களுக்கு எது பண்லாங்கிறது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க வச்சிருக்கீங்க ஓகே அதோ பட் ஆனா எக்ஸ்ட்னால எதுக்கும் ஒரு செகண்ட் ஆப் ப்சனுக்காக சும்மா ஒரு சாட் ஜி பி டி இப்ப போய் நீ பேசணும் அது என்னென்ன இருக்கு என்னென்னா பண்ணலாம் ஏன்னா அடுத்து வந்து ஏ ஐ இருக்கு சொல்வாங்கள்ள அதெல்லாமே நீங்க சொன்ன எக்சலு டேலி எல்லாத்தையும் பண்ணும் அப்ப போய் நீங்க திருப்பி அத பண்ற இப்ப உங்களுக்கு அது வேல இருக்கா என்ன சோ அதல்லாம் யோசிங்க எது இதெல்லாம் இருக்கும் எ துல நம்ம வந்து ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்பிடி எல்லா பாத்து அது அடுத்து என்னவோ பிளான் பண்ணுங்க
ஓகே ஓகே ப்ரோ என்ன ப்ரோ என்னன்னு பாக்கணும் என்னா ப்ரோ நல்லா ஃபினான்ஸியலா போனும் ப்ரோ
எல்லாருக்கும் அதே ஆசதான் ஃபினான்சியலா பண்ணணும் ஃபினான்சியலா ஆகணும்ன்றதான்
உம் உம்
நீங்க இவன இப்ப நீங்க சொ அந்த மாரி ஃப உங்ள்க்கு கோடிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கான்றது நீங் உள்ள போய் ஃபஸ்ட்டு ஒரு நா ரெண்டு வா ஒரு வாரோ கஷ்டப்பட்டு ட்ரைப் பண்ணி அந்ததுக்கு அதுக்கான டைம் குடுத்தீங்கன்னா தெரிஞ்சிரு இன்கேஸ் கோடிங்ல நல்லா இருக்குன் வெச்சுக்கோங்க கோடிங்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து கம்மி அது அ மத்ததுல கம்மி இப்ப ந நானே ஐ டி ல இரு இருக் க்கன்னாலு எனுக்கு அந்த வேல்யூ வந்து எரி பேஸ்ல ரொம்ப கம்மி ஆனா கோடிங்ல இருக்கவங்ள்க்கு அதிகோ
ஆ ஆ ஆ
அவ ஒரு லட்சருபா வாங்குறான்னா நா இங்க நாப்பது அம்பதாயிருபா வாங்குறே அந்த அவ்ளதா
ம் ஆ ஆ ஆ இப்ப ஆனா வ வேலெல்லா பொத்திருக்கூ ஒ ரே வேல
வேலவ் இல்ல வே அத சொன்னல்ல எல்லாப் எல்லாருக்குமே வேல டிஃப்ரெண்டு ப்ரோ ப்ப ஒரே வேலைய குடுக்குறவனுக்கு எது து அதே சம்பளோ அதே ஆனா வேற வேல சம்பளோ கே வா ஆமா அது கோடிங் தர்றதுனாலத அந்த அது நீடு வந்து அதிகோ ப்ரோக்ரேமிங் லேங்வேஜு க்கான வேல்யூ வந்து அதிகோ என்னதா வந்தாலு இந்த ச ப்போட்ல அதிகமா ஆளுங்க இருப்பாங்க கோடிங் கரெக்டா அந்தப் அந்த டேலண்டோட பண்ற அந்த இதுக்கு வந்து ரொம்ப கம்மி
அம் ஆ ஆ ஆ
ச்சோ இவ்ளோ சொல்லுவாங்கல்லையா வர்ஷத்துக்கு வ ஒரு ஆ ஒரு லட்சோ இன்ஜினியர்ஸ் வராங்க இந்தியாலந்து வெளிய வராங்க ஒவ்வொரு வர்ஷோ சோ அதுல வந்து இல்ல எ எல்லாருமே வந்து கோடிங் பண்ண மாட்டாங்க அதல பத்து பர்சன்டேஜ் அதுவே அதிகோ வெச்சுக்கோங்க அதவ்ளதா இந்த கோடிங் லைன்ல இருப்பாங்க மத்தவங்கல்லா அ வேலைக்கே போமாட்டாங்க சில பேரு சில பேரு அங்க படிச்சது உட்டுது வேற பிசினஸ் அவுங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கூ அது பண்ணுவாங்க சில பேரு வேற லைன்ல வ வேலைக் போயிடுவாங்க சிலரு அந்த இன்ஜினியரிங்ல அத த சொன்னே இல்லையா ஐ டி சப்போ அதே ஐ டி லே சக்
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
சோ அதா இந்த பொசிஷன் வந்து நம்ம நம்ம சூஸ் பண்றது தா ஓகேவா பட் நீங்க சொன்ன பாத்தா மெக்கானிக்கல் படிச்சவ ஆட்டோ ஆட் டோமொபைல்ஸ் இரு க்கு இல்லேயா அதுல படிச்சவ எல்லாமே இப்ப ஃப் ஃப்ரெண்ட்டு என்டு உ கோடிங்ல இருக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அஹ் கத்துக்கிட்டு அதுல வேல பண்றாங்க எல்லா நல்லா
உம்
நாங்க ஐ டி ல இருந்தோ ஐ டி லனா எங்களுக்கு அது கோ ப் லாங்குவேஜ் அதுக்கே சப்ஜெக்ட் ச் இருக்கு எல்லாமே இருக்கு பட் ஆனா அவங்களுக்கு சப்ஜெக்ட் ஏ இருக்காது ஏதோ ஒரு பேப்பர் மட்டுந்தா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கடசி ஏழு ல ஏதோ ஒரு சின்ன பேப்பர் அதுக்கப்புமா அவுங்க வெளிய கத்துகிட்டு அது க்கப்புற இப்ப நா என்ன விட அவ அதிக சம்பள வாங்குறா ஆட்டோமொபைல்சு மெக்கானிக்கல் அவு வனித் வா
ஆஹ்
நா உங்கள வந்து என்ன சொல்றன்னா ஜஸ்ட் எது பண்ண முடியு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதது நீங்க உங்களுக்கு ஒன்னு தெரியல நீங்க அத ட்ரை பண்ண பாக்கல சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பாருங்க எதுவு பண்ணவேணா காசு கொடுக்க வேணா ஒண்ணு வேணா யூடுயுப்ல ஏகப்பட்ட ஃபிரீ டுட்டோரியல்ஸ் இருக்கு போய் பாத்தீங்கன்னா ஜாவா டுட்டோரியல்ஸு பைத்தான் டுட்டோரியல்ஸ் ன்னு போட்டிங்கனா தமிழ் ல யோ இங்லிஸ்லயோ உங்களுக்கு எது இன்ட்ரஸ்ட்டோ அதுல பாத்தீங்கன்னா அது வரு ஒரு நைன் ஹவர்ஸ்
ப்ரோ அது நம்ப நம்ப செல்ல மொபைல் பாத்துக் கத்துக்றதுனாவே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டிக்குது ப்ரோ மொபைல் பாத்துனே இருக்றனா பட்டுனு வேற எதனா போயிர்றே ப்ரோ
அதா அந்த டீவியேஷன் ஆகா அதா அந்த டீவியேஷன் ஆகாம நீங்க ஒரு நைன் அர் நைன் அவர்ஸ் ஃபுல்லா பாக்க சொல்லுல ஒரு டூ அவர்ஸ் பாத்தாலே உங்களுக் தெரிஞ்சிடும் ஓகே இது இது வரைக்கும் நம்ம சொல்லி் குடுத்து புரிஞ்சுதானு ஏன்னா ரெண்டு மண் நேரம் புரியாதது ஒம்போது மணி நேரத்துல என்ன புரியும் புரியாது ரெண்டும் அதுதான் நீங்க ரெண்டு மண் நேரத்துல அட்லீஸ்ட் நா சொன்னது ரெண்டு மணி நேர கூட தேவயில்ல பட் அஆனா சொல்றேன் எதுக்கும் ரெண்டு மண்நேரம் நீங்க பாத் து ஓகே இது வரைக் கும் நம்ம புரிஞ்சிருக்கோ என்னன்ன சொல்றது நமக்குப் புரியுதுன்னா ஓகே அது ஒ ர்த்து ஃபுல்லா பாத்துல்லாம் கண்டின்யூ பண்ணி படிக்கலாம் அதுக்கு அப்மா நா இது பண்லாம் ஏன்னா ஏன்னா இருக்றத வேல்யூ பண்றக்தா வொர்க் இருக்கு கோடிங் லங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லங்குவேஜ்
ப்ரோ விட்டு விட்டுக் கேக்குது ப்ரோ
அதான் ப்ரோக்ராமிங் லங்குவேஜ் படிக்குறது ரொம்ப பெட்ருன்றேன்
ஆ. ஆ ஆ
நீங்க என்னப் எந்த லைன்ல இருந்தாலும் ஐட்டில எப்டியும் போ முடியும்
கத்துனுக் குள்ள போலாம் ல ப்ரோ உள்ள
எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல எ அதா எல்லாருக்கும் வந்து பயம் இல்ல ப்ரோ லேன் பண்றதுக்கு புரியலன்றல்ல சிலக்கு வந்து நா வந்து பிஸ்னஸ் பன்னனுன்றவன் அதுல கத்துக்கிட்டு வேஸ்ட் பண்ண மாட்டான் புரியுதா இப்ப நா வந்து பிஸ்னஸ் பண்னுன்னு நனைக் தென் ஃபைவ் இயர்ஸ்ல மிசஸ் நா வந்து நாலு வருஷம் முடிச்ட்டன் இப்ப அடுத்த ரெண்டு வருஷம் நானே பிஸ்னஸ் பண்ணும் பாத்துட்டு இருக்கேன் ஓகேவா இல்ல வேற எதும் பண்ணும் பாக்குறப்போ அவ அவ இன்டரஸ் ட்டுக்கு தகுந்த மாரி ஓகேவா சொ சொல்லுவாங்கல்ல எனக்கு மாம்பழம் புிடிக்கும் இந்த அவனுக்கு ஆப்பிள் பிடிக்கும் அந்த மாதிரிந்த மாதி அவன் இன்ட்ரஸ்ட் அவனோடேஸ்ட் தான் எல்ல இதுல கூட ப் டப டப் அதுெல்லாம் வேற அவ இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஓகே புரியுதும் புரியுத எல்லாம் வேற அத சொன்னாங்க இல்லையா வக்காந்து அதுல கத்து கத்துக்கலாம் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்றவும் வேற ஏ நம்மளுக்கு வேணாவ வேணன்றவும் வேற அந்த கேட்டகரி நா எனக்கு அது என்னதான் சொன்னாலும் எனக்கு வேணாம் வே நாயய தூ பக் கத்துக்க ரெண்டு வருஷம் வேல பார்ப்பன் ஓகே வீடல சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு அதுக்கற நா திரும்பி பிஸ்னஸ் பண்ண அது எங்க யூஸ் இருக்குங்க புரியுதா உம் நெக்ஸ்ட் நான் ஒரு பத்து வருஷம் வேலை பாக்க போறன் நெக்ஸ்ட் நான் ஒரு பத்து வருஷம் வேலை பா போறேன் எனக்கு அடுத்த ஃபேமிலி இருக்கு அது இருக்கு என்ன பண்ணனும் அப்படின்றப்போ கத்துக்கறது ஒரு வேல்யூ இருக்கு ஏனா பத் து வருஷம் வேலை பார்க்க போறோம் அதுக்கான வேல்யூ இருக்கணும் அதுக்கான பராசஸ் அதுக்கு வேணும் ஆனா இப்ப எனக்கு தேவை இல்லல்ல ரெண்டு வருஷத்துக்கு தான் இருக்கு பேலன்ஸ் இருப்போ இக்கு தேவையில்ல அது மாதிரி சிச்சேஷன் அதுக்காக சும்மா உக்காந்து அதுக்காக கத எல்லா ப்ரோக்ராம் படிக்கணும் படிக்கணும்னுலா இல்ல ஏகப்பட்டது இருக்கு எது பெ ட்டருனுகறது நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறது ஒரு ஆப்ஷன் அதுமே
ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சு ப்ரோ புஞ்சிச்சு புஞ்சிருச்சு இப்ப நம்பனா சூஸ் நம்மனா படிக்கிறோம் அதுக்கேத்தா மாரி இப்ப பிசினஸ் ப பத்தி பிசினஸ் பண்ற மாரி இருந்த அந்த நம்ம ஜாவல வேண
ஆமா ஏன்னா நம்ம பிசினஸ் பண்றப்போ நம்ம போய் கோடிங்க நம்ம போய் அதுக்கு பண்றோம் சொல்லுங்க நமக்கு கீழே அதது நம் பண்றோமோ இல்லையா பட் நம்ம மைண்ட் செட் இது பிளான்ல இருக்கு நம்ம பண்ண போறோம்னு அப்போ உக்காந்து இதுக்காக படிஸ்டு திருப்பியும் இன் கேஸ் போறோமோ போலியே பட் நப்பந்து அந்த மைண்ட் செட் வந்து என்ன பண்ணாலு அது மாறாது இஹ் இதுதா பண்ண போறனு நம் ஃபிக்ஸ் ஆய்டுவோ அப்ப போய் திருப்பி நா கோடிங் பண்ற ஒரு சுமா எதுக்கு பண்லன்னா பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஓகேவா நமோ ஸ்டார்டிங்ல இருந்து சில வேறுந்து ஹ அது ஒர்க்கு அவுங்க பண்ற ஒர்க்கு அதற்கான ரிசல்டு பார்த்துட்டு அஹ் அதுக் இன்ட்ரெஸ்ட் குடுத்து கத்துக்குறவங்க அதிக ஓய் இவ இதா சில பேரு என்ன பண்ணுவாங்க நம்ப நம்பளே பண்ணிருப்போம் ஆக்டிங் எல்லா பாத்திருப்பீங்கில்ல படத்துல இந்த யூடியூப் வீடியோஸ்ஸா அதெல்லா பாக்றப்போ நல்லா இருக்குடா நம்ளு பண்ணலா அப்டி கா அதே ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஆக்கிங் டூட்டோரியல்ஸ் எல்லா அந்த மாரி அவ அவ இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து அவனோட அந்த கெப்பாசிட்டிய பொறுத்து எல்லா மாறு அவ அவ சூஸ் பண்ணுவா
கெரக்ட் ப்ரோ நம்பளு அதுக்கப்புற எதாச்சு ஹலோ ப்ரோ ப்ர கேக்குதா ப்ரோ இரு கத்தாத ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ
அஹ் கேக்கிது கேக்கிது சொல்லுங்க சொல்லுங்க
ஹும் ம் சொல்லுங் ப்ரோ இப் நம்ப ஏதாச்சு ஹும்
அந்த இன்ட்ரெஸ்ட்க் தகுந்த அது மாறிட்டே இருக்கு அதுக்தகுந்த மாரி நம்ம உங்க இன்ட்ரெஸ்ட் இப்ப இன்னிக் இவந்து நீங்க டேலி அப்டினிங்க நாளைக்கு வந்து ஒரு வீடியோவோ இல்ல யாராது உங்க சீனியரு யாரோ சொன்னாங்கனா அது மாறிடு
ஓ ஆமா ஆமா குரு நா இந்த ஐடியால இருக்க இத்தா நம்மளோட ஐடியா அப்டின்னு ஒரு ஐடியால இருக்கறே
அதுதா இதா ஐடியான் நம்ம வந்து பிக்ஸ்சட இருந்தா பரவால்ல ஹே இத இந் வேலைக்குப் போனு ஐ டி ல வேலைக் கண்டிப்பா எனக்கு ஐ டி ல வேலையே வேணு கோடிங்க வேணு அப்டின்றவ பிரச்சன இல்ல ஏதோ ஒரு வேல ஏதோ ஒரு கெடைக்கிறப்போ அப்ப வந்து யோசிக்குது கஷ்ட இல்ல
ஆஹ்
சில பேர் எல்லா இத ஏன் ஏ ஏதோ சொல்றது ஓ ஓப்பனா சொல்னுனா ஐ டி ல ஆ ஃபர்ஸ்ட் நா காலேஜ் முடிக்கிறப் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்போத்தி எல்லாம் செலக்சன் ஆ இன்டர்வூ சொல்லுவாங்க கேம்பஸ் அதல வந்து நல்லா பும் அ ஏனது ஜாவா இந்த டாட் நெட் எல்லாம் படிச்சுட்டு போனவா இப்போ நோ நோக்கியா இது கம்பெனி ஏதோ சின்ன கம்பெனி அது அதெல்லாம் இருபதாயிரம்வாக்கி இப்ப வேல பாத்துட்டு இருக்கோம் ஆனா அவன் படிச்சது அ அதுதா சுச்சுவேஷன் அவனோட இது அப்படி மாறி அதுவும் கோடிங் லாங்குவேஜ்ல இல்ல
ஆ ஸ் ஓ
நாலு நால்ர வருஷம் ஆகுது இப்பதான் முப்பதாயிரம் சேலரி
ஓ அவங்க எதன ஐடில்ல இரு எதிர்பாக்லால அது ரூமேட்டு உள்ள இருந்தா
அவன் படிச்சு தந்த வ வந்து சேர எடம் சொல்லுவாங்க இல்லையா அது இங்க இப்படி சோ அத் அதனால தான் சொல்றேன் ஜூஸ் பண்றது நமக்கு வந்து படிக்கணும் ஏன்னா அது அவன் வந்து அங்க படிச்சான் நல்லா இங்க வேல வந்து நான் எனக்கு புரோக்ராம் விளாங் வேணாண் டோ ஃபஸ்
ஓ ஆமா ப்ரோ
அதனால செரி ப்ரோ ஆ ஜார்ஜ் இல்ல நாளைக்கு பார்ப்போம் ஆ தேங்க்ஸ் ப்ரோ ஆ ஆ தேங்க்ஸ் ப்ரோ